நா எப்ப ஃபோன் பண்ணா எப்பமா பண்ற நீனு
அதுவா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு கா
ஏமா ஒரு எமர்ஜென்சினு நா உனக்கு ஃபோன் பண்ணே
அதுவா இல்லக்கா வீட்ல ஃப்ரெண்ட்ஸ்லா வந்திருந்தாங்களா
மா ஃப்ரெண்ட்சு முக்கியமா மா ஆ அக்காவோட ஒனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா நா அதுக்குதா சொல்றேனே ஒரு எமெர்ஜென்சி கூட நீ இந்த ஃபோன எடுக்காம இருக்குறது என்னனே தெர்ல பாப்பா ஆனா சொல்ட்டே நானு நா அத்தன வாட்டி பண்ணே எத்தன வாட்டி பண்ணிருக்கேனு கால எடுத்து பாரு பாத்தியா இல்லயா
பாத்தே கா அதனால தா கா இப்ப போட்டேனே இத்தன வாட்டி போட்ருக்
யம்மா நா ஆறு மணிக்கு போட்டேம்மா உனக்கு
கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு கா சாரி
ம் அக்கா கூட வந்து சொல்லலையா ஓன்ட
இல்லயே கா எதுமே சொல்லலியே
அக்காவே இப்ப ஊர்ல வேலய முடிசுட்டு ஊர்ல இருந்து வந்து அவ தா இப்ப என்னைய இட்டுன்டு போய் ஹாஸ்பிட்லு கூட்டிட்டு போய் கூப்ட்னு வந்து விட்டா இப்ப
அச்சச்சோ என்னக்கா ஆச்சி
ரொம்ப தலவலி செம தலவலி போடு போடுனு போ டு நானு காலையில இருந்து ஒரே அவஸ்த
அயோ என்னக்கா திடீர்னு தலவலி
தெரில பா ரொம்ப தலவலியா இருக்குது பயங்கர தலவலி சொல்லவே முடில
ம்
இல்ல எப்பயுமே தய்லோ தேச்சா போய்டு
ஆ
இந்த வாட்டி என்னனா ரொம்ப அப்டியே தல ஃபுல்லாவே வலிக்குது
அச்சச்சோ மாத்ர எதா குடுத்தாங்களா கா
பத்து நாளைக்கு மாத்ர எழுதிருக்காரு
ஆ
அப்றோ நார்மலாவே நம்பளே தல வலிக்குதுனு போனா அந்த புருவத்துக்கிட்டலா போட்டு டாக்டர் போட்டு ஒரே அழுத்தி அழுத்தி பாத்தே அது ஒரு வலி
ஆ என்னாச்சு எதுனால வலிக்குதுன்னு சொன்னாங்களா கா
அதெல்லா எதுமே சொல்லல மா அதே நானு எதோ அந்த மயக்கத்துல எதுமே கேக்கவே இல்ல
ஆ
அப்றோ பி பி செக் பண்ணி பாத்தாங்க
ஆ
நூத்தி நாப்பத்து ஒம்போது இருக்குன்னாரு நார்மல் தா ஒன்னு பிரச்சன இல்ல அப்டினாரு
ம்
அதுதா வேஸ்குலர் ஹெக்டேகுனு எழுதியிருகாங்க மைக்ரேன் மாரி பத்து நாளைக்கு மாத்ர எழுதிருகாங்க அவ்ளோ மாத்ர எழுதியிருக்காரு
தலவலிக்கு பத்து நாளைக்கு மாத்ரையா
ஆமா இது தலவலியிலே கொஞ்சோ அட்வான்ஸ் ஸ்டேஜுல
ஓ செரி
நார்மல் தலவலி மாரி கெடையாது இது
ஆ ஆ
எனக்கு எப்பயுமே இந்த வெயில்ல போனா ரொம்ப சத்தோ அதிகமா இருந்தா இல்ல வெளிச்சோ அதிகமா பாத்தா அந்த ஃபோன் வெளிச்சோ அந்த மாரிலா இருக்குல
ஆமா
அதெல்லா பாத்தா எனக்கு வரு கண்டிப்பா
ஓ அப்ப இது முன்னாடியே உங்களுக்கு இருந்துருக்கா இந்த மாரி தலவலி
ம் ம் அது நார்மலா வரும்டா நார்மலா இப்ப நம்ப சத்ததுல இருக்கோனா கொஞ்சோ தலவலிக்குல லைட்டா
ஆமா
அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போ கொஞ்சொ ஒரு ஏழெட்டு மணி வரைக்குமே இல்ல
ஆ
இப்ப பாத்தனா திடீர்னு ஒ ஒரு ரைட் சைடு வலிச்சா பின்மண்ட வலி லெஃப்ட் சைடு வலிக்க ஆரம்பிச்சிருச்சி
ம்
கழுத்தோட சேந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே சொல்லவே முடில அந்த அளவுக்கு வலி வலினு எப்பா எவ்ளோ வலிதா அனுபவிக்கிறதுனு தெர்ல என்னால அதுக்கப்புறோ ஏதோ ஒரு ஊசி ஒண்ணு போட்டாங்கடா எப்பா இந்த கொடச்சலா கொடையுது
ஊசி கூட போட்றாங்களா தலவலிக்கி
ம் அது என்னான் தெர்ல பைன் கில்லரா இருக்கு ஊசிய போட்டு வேற எதோ நீர் ஊசியா ஏதோ கொடைச்சலா கொடையு அப்டின்னு வேற சொன்னாங்க
அ
ப கொடச்ச அப்புறோ நா அக்காவதா விட்டு தே தேச்சு விடுமா அப்டின்னே நர்ஸு கொஞ்ச நேரோ தேச்சுட்டு போயிட்டாங்க அது ஊசி போட போட போட போட அவ்ளோ வலி
ஆ அ
இது வேற சாப்டீங்களானு வேற கேட்டாங்க நா மதியோ சாப்பல்ல இன்னைக்கு பிரதோஷோலடா
ஓ அதுனால விரதமா
ஆமா அதுனால இங்க நண்டு செஞ்சிருந்தாங்க
ஆ
அது ரெண்டு நாளிக்கு முன்னாடி வாங்குன நண்டுதா
ஆ ஆ
புதன்கிழம நைட்டு பண்ணாங்க பண்ணிட்டு திருப்பி நேத்து வியாழக்கிழம நம்ம சாப்பட மாட்டோ
ஆமா
சாய் பாபாவுக்கொசரோ சாப்பிட மாட்டோ விட்டுட்டோல்ல நானு அக்காவு சாப்பில்ல அந்மாரி இன்னைக் கி பாத்தனா பிரதோஷன்னா அவ மட்டு சாப்ட்டா சரி அதுனால வீட்ல கவுச்சியா இருக்கேன்னு நானு சாப் பல்ல
ம் ம்
கால்ல தா ஹோட்டல்ல இருந்து பூரியு இட்லியு வாங்கி சாப்ட்டது எனக்கு நா மட்டு
ஆ
பாப்பா குட்டி இருக்காளே அவுளுக்கு ரெண்டு பூரி குடுத்துட்டு நா ரெண்டு பூரி ரெண்டு இட்லி சாப்ட்டு உக்காந்த
அதோட அப்டியே இருந்தது அப்றோ சுண்டலு மோரு குடுத்தாங்க அத்த அப்றோ சுண்டலு மோரு சாப்ட்ட
அவ்ளோதா அத விட அப்டியே இருந்தது ஊசி போடவாங்க வேணாவாங்கன்னு கேக்கறாங்க
ஓ இது காலைல சாப்ட்டதா
ஆமா
அப்போ ஊசி போடறதுக்கு முன்னாடி நீங்க சாப்டலயா
ம் ம் அதுகப்றோ ஊசி போறக்கு முன்னாடி சாப்டாம இருக்கறது தா அவுங்க கேட்டாங்க மயக்கோ வந்துரு ஊசி போடா ஆ ஏயோ யம்மா எனக்கு ஊசிய போடு அப்டின்ன
ஆ
நீ என்ன அப்யே கூட்டு போயிருந்தா கூட எனக்கு இந்தலி வந்திருக்காது நீ ஃபோன் எடுக்கா எனக்கு ஒரு மாறி இதுவாயிடிச்சு ஏதோ நல்ல வேல அக்கா புண்ணியோ கட்டிக்கிட்டா இட்டுன்னு போயி உட்டுட்டு அப்றோ அவள்ட்டயே சொன்னே ஏனா ரெண்டாயிரோ தா எடுத்துட்டு போயிருந்தே
ஆ ஆ
அங்க வேற ஜி பே இல்லன்னு வேற போட்ருந்தாங்களா எனக்கு பக்குன்னு ஆயி போச்சு
அச்சச்சோ
இதுக்கு முன்னாடி மாமாக்கு வாங்குன மொதே ஒரு ஒரு வாரோ மாத்தரைய ஆயிரத்தி ஐநூறு ரூவாய்க்கி எழுதி தருவாரு எனக்கு அதுவே பக்குன்னு ஆயி போச்சு என்னாடா இது அப்டின்னு சொல்ட்டு கையில ரெண்டாயிரோ தான இருக்குது அப்றோ அவரு ஃபீஸ்ல்லா வேற இருக்குதுல்ல
ஆமா ஃபீஸே அதிகமா வாங்குவாங்க
ஆமா அது நியூரோ டாக்டரு வேற இல்ல
ஆ
அப்றோ என்னா பண்றது அப்றோ போயிட்டு பாத்தா ஐநூத்தி இருவத்தொம்போதுன்னுச்சீ அதுக்கப்றோ ஐநூத்தி நாப் நாப்பத்தி ஏழு ரூபானினுடுத்து மாத்தர
ஆ
ஃபீஸ்சு ஐநூறு ரூவாயோ முன்னூற் ரூவாயோ எதோ தெர்ல ஆனா அது அவதாப்பா அக்கா தா குடுத்தா
ம் ம்
ஜிபே இல்லன்னதுமே எனக்கு பயமாயிடுது அப்றோ டாக்ட்ரு நம்மளே வலியில போனா திரும்பி படுக்க வெச்சாரு அப்பறோ உள்ளயே செக் பண்ணாரு அப்றோ திரும்பி போய் படுங்கன்னோ அப்றோ டா தலைய புடி இப்டியு அப்டி இப்டியு அப்டி இப்டியு அப்டியும் பண்டாரு
ம் ம்
அனால என்னா பண்றன்னே தெரியாம ரொம்பவே ஒரு மாரி அவஸ்தையாகுது இந்த மாரில்லா தலவலிய கேள்விப்பட்டதே இல்ல ஆனா நிம்மியா நம்மளுக்கு ஏயா இவ்ளோ வருதுன்னு தெர்ல அதுதா அதுதா இப்ப அக்காவ் இப்ப கொ வரும்போதே கொஞ்சோ இதுவாதா இருந்தது
ம்
ஆனா ஒ சேரி லைட்டா இருக்கும் போதே போவோ ஏயா இது இந்த மாரி இருக்குதுன்னு கேப் போ அப்டின்ற மாறிதா இருந்தனே
ஆ ஆ முன்னாடியே போயிட்றது நல்லது தானே ஹாஸ்பிட்டலுக்கு
முன்னாடியே போயிட்றது நல்லது அது எப்டின்னா அது ஒத்த ஒத்த தல வலின்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அந்த மாரி இருக்குன்னு நெனைச்சே கடசில பாத்தா இது முழுக்க முழுக்க வலிக்க ஆரம்பிக்குது
ம் மண்ட ஃபுல்லா
அது நம்மளால தாங்க முடியாது இல்ல
ஆமா அப்றோ நைட் ஆயிடுச்சுன்னா இன்னு கஷ்டமா இருக்கு
ஆ இப்ப மாமா இருந்தாலே இட்டுன்னு போவாரு
ஆமா
அப்பா இருந்தாலு இட்டுன்னு போவாரு இப்ப யாரு இல்லாதப்ப நம்ம யார தேடின்னு ஓட்றது அன்டைம்ல பொம்பள புள்ளைங்கள எங்க கூட்டுன்னு போ முடியு அது இல்லாம மொத டாக்டர் இருக்கனு டியூட்டி டாக்டர் வெச்சுனு ஒன்னு பண்ண முடியாது
டியூட்டி டாக்டர் வெச்சு ஒன்னு பாக்க மாட்டாங்களே
ம் அதுதா வலி வலிக்கு ஒரு மருந்து அதேதா இப்ப இவருமே அதேதா நல்லா பாத்தாரு எனக்கு அதா ஒரு இதுவா இருந்துச்சி
ம்
ஃபர்ஸ்ட் இது மிஸ்சு தா எட்டு மணிக்கு கரெக்டா முடிய போது நம் போனதே ஏழே முக்கா
ஓ பரவால்ல இல்லன்னா அவரு போயிருந்தாருனா கஷ்டமா இருந்திருக்கு
ஆமா இருவதாது டோக்கனு நம்மதா கடைசி டோக்கனு நா போம்போது பதினொறாவது டோக்கன் போய்னுக்குது அதனால அது என்ன பண்றதுன்னே எனக்கே தெர்ல
ம் இப்ப வீட்டுக்கு வன்டீங்ளா
ஆ வீட்டுக் வந்துட்டே அக்காதா தோச ஊத்தி குடுத்தா சப்பாத்தி போட்டா இவுரு பல்லுக்கு வேற அசப்போட
ஆமா வாய அசைச்சாலு தல ஒரு மாரி வலிக்குல்ல
அதா ஒரு இது ஹாஸ்பத்திரி சொன்ன வாய்ல எதோ ஓட்டப்போ இந்த சைட்ல ஓட்ட போட்டா சொன்னாங்க அப்றோ அத நா வேற ஒரு டாக்டர்ட காமிச்சா அவரு வேணா இப்பதிக்கி கொஞ்சோ பெருசா ஆவுர வரைக்கு வெய்ட் பண்ணுவோ அந்த சதைய அப்டின்றாரு ஆனா இப்ப தோச தா சாப்பிட முடியுது சப்பாத்தி சாப்டவே முடியல என்னால மெல்ல முடியல
ஆமா மெல்றக் கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆ அது வேன்னா தலவலிக்குமேன் சொல்ட்டு அதையு உட்ட நானு அத நா பண்ணவே இல்ல சேரிப்போ அப்டின் சொல்ட்டு பத்து நாளைக்கு மாத்தரை வாங்கிட்டு வந்த அப்டிங்க பரவாயில்ல அது சாப்டுட்டு பூஸ்ட் போட்டு குடுத்தா
ஆ
ரெண்டு தோச சாப்ட்டு பூஸ்ட் போட்டு இது பண்ணிட்டு அதா வாக்கிங் வர்லான் வந்த கடசியா அப்ற நீ போன் பண்ணியா சரி என்னான் கேட்டுட்டு போய் மாத்திர போடுவோ அதுக்குள்ள வாக்கிங் முடிச்சுட்டு இப்பயே இது பண்ணுவோன் சொல்லிட்டு உக்காந்துனு இருக்ற சாப்ட்டியா
நா சாப்ட்டேங்கா
ம் ஏ உ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டுக் வந்தாங்க
திங்கக்கெழம அவ ஊருக் போறா காலேஜுக்கு
அப்டியா
அப்றொ அவ இல்லல்ல அவ இன்னு நாலாவது வருஷந்தா நாலு வருஷொ அவளுக்கு ஆ இன்ஜினியரிங் அ அப்றொ போனா ரெண்டு மாசத்துக் மேல ஆயிடு வர்றதுக்கு சர் அதனால பாத்துட்டு போலா அப்டின் வந் நாங்க ரெண்டு பேரு
சேரிடா ரொம்ப நேர போன் பேச முல்ல
ஆ
அதனால தா ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பேசலான் பாத்தாலு மு முடில ஹெட்செட்ல போட்டு பேசிட்ருக்கே
ஓ செரி செரிக்கா நீங்க மாத்திரய போட்டுட்டு ஆ போய் தூங்குங்கக்கா
கொஞ்சொ ஃபோன் போட்டா எடுமா எமர்ஜென்சிக்கு இந்த மாரி பண்ணாத இப்ப ஏதோ சிம் சின்னவள் பரவால்ல
செரிக்கா இனிமே இந்த மாரி நடக்காதுக்கா நடக்காம பாத்துக்கறே
செரிம்மா ஒடம்பு பாத்துக்க செரிடா அக்காக்கு தேங்க்ஸ் சொன்னேன் சொல்லிடு
ஆ செரிக்கா
செரிடா வெச்சர்றே ஓகேடா ம் பாய்